வணக்கம்
வணக்கம் தோழி எப்பிடி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கன்னு தோழி நீங்க எப்பிடி இருக்கீங்க
ஆ நான் நல்லாருக்கேங்க இன்னிக்கு பொழுது எப்பிடி போச்சு
ம் நல்லா போச்சுங்க தோழி எதோ கொஞ்ச அலைச்சலா போணுச்சு
என்ன ஆச்சுங்க
இல்ல ம் இது காலேஜ் இன்டர்ன்ஷிப் போன காலையில அப்புறம் திருப்ப வீட்டுக்கு வந்த வெணா அம்மா கூட கடைக்கு போனே திருப்ப வீட்டுக்கு வந்துட்டு திருப்ப எங்க பெரிமா கூட எல்லாம் கடைக்கு போனோ
ஓகே
அவுங்க அவுங்க க ட்ரெஸ் எடுக்கறேன்னு துணி கடைக்கு போனாங்க போனாங்க எவ்ளோ நே எல்லாரும் நிக்க வச்சுிட்டாங்க
ம்
அப்புறம் ஸ்வீட் ஸ்வீட் ஸ்டார் போயிட்டு அப்புறம் பாானிபுரி சாப்ட்டு கேக்லாம் சாப்ட்டு வந்தோ
ஓ செரி செரி என்ன விசேஷம்
ஆ அம்மா பெரிம்மாலாம் வந்தா பெரிம்மா வாங்கி தருவாங்க எப்பயுமே ஏதாச்சும் அதனால வாங்கி தந்தாங்க ஸ்பெஷ
விசேஷம்
ஆ எங்க ஊர்ல திருவிழா போடறாங்க தோழி
அப்பிடிங்களா எங்களைல்லாம் கூப்பிட மாட்டீங்களா
கண்டிப்பா உங்கள கூப்பிடாம எப்பிடி வாங்க அதுன்னா சனிக்கிழமை வந்து திருவிழா வந்துருங்க ஆ
ஆ திருவிழா அப்போ என்ன விசேஷம் இருக்கோ
அ அது வந்து இந்த மாரி ம் தீச்சட்டி எடுக்கறது பால் கொட
செரிங்க
அலகு குத்துறது அதெல்லாம் இருக்கோ அதுக்கப்பறம் முயல் அடிக்க போவாங்க
அப்பிடின்னா என்ன புதுசா
எங்களோட எ எங்களோடைய விசேஷமே வந்து இதோட பேரே வந்து முயல் வெட்டதான் இப்ப வந்து புதன்கெழமை நாளா அன்னிக்கு நாங்க கா ப்பு கட்டுவோம் காப்பு கட்டிட்டு அடுத்து மூணா நாள் வந்து இங்கருந்து ஒரு அம்மன் கோயிலுக்கு பால்கொடம் எடுத்துட்டு போவோ
செரிங்க
அ அப்பறம் ஒரு சாயங்காலம் வாக்குல வந்து டீச்சட்டி எடுப்பாங்க வை க்கிறவீங்க வந்து கோயில சுத்தி வச்சுருவாங்க இல்லைன்னா அங்கருந்து எங்க ஊருக்கு கொண்டு வரணோ அப்புறம் வந்து அலகு குத்துறவீங்களா அங்க இருந்து அலகு குட்டிட்டு டான்ஸ் ஆடி ங்கிட்டே வருவாங்க அடுத்து அடுத்த நாள் காலைல அடுத்த நாள் காலைல வந்து கருப்பு சாமி ஒரு ஒருத்தி மட்டு கருப்பு சாமி வேஷத்த போட்டு ஆ இங்கெருந்து கொஞ்ச தூர நாங்க வழி அனுப்பிட்
செரிங் ஓ செரி செரிங் உண்மையால் லுமே அடிச்சு கொண்டு வருவாங்ளா
ஆ கண்டிப்பா அதுதான விசேஷமே போய் அடிச்சு கொண்டு வருவாங்க இந்த மாரி போலீஸ் இவுங்களா வருவாங்க ஆனா வந்து அவுங்களுக்கு தெரியாம இது பண்ணிட்டு வராங்க அ வந்துட்டு திருப்ப வந்து நைட் பாக்ல வந்து மருதவீரன்னு ஒரு கோயிலுக்கு போவோ அப்ப வந்து ஒரு ட்ரக்ல வந்து சாமிய வெச்சு ரெண்டு ஸ் சைடு வந்து மொயல தொங்க விட்டுட்டு இங்கெருந் மருதவீரன் கோயிலுக்கு போய்ட்டு சாமி கும்ட்டு
சேரிங்க
அதெல்லா படச்சுட்டு வருவோ அப்பற மொயல் அடிச்சத வந்து கிளீன் பண்ணி ஆளு எல்லா வீட்டுக்கு சும்மா துழு துழுன்டு ஒரு துண்டு தருவாங்க
ஓ ஓ நீங்க சாப்ட்ருக்கீங்ளா
அ இல்ல இல்ல சாப்ட மாட்டோ வெச்சு சாமி கும்புடுவோ
ஓ சேரி சேரி ஓ சாமி கும்பறக்காக அத
ஆ சாமி கும்புட்றதுக்காக அது தருவாங்க ம் ந இது ரொம்ப கிராண்டா நடக்கு கூட் கூட்டமு நெறையா இருக்கு விசேஷ செம்மயா இருக்குமா நீங்க வந்தீங்கனா நல்லா என்ஜாய் பண்லா
கண்டிப்பாங்க இது புது விதமான இதா இருக்கு
அதா அதா ஆமா
வெக்கிறது அப்டிங்கறது நா இப்ப தா ஃபஸ்ட் டைம் வந்து கேள்விப்பட்றே
நா இங்கி நானுமே கேட்டது எங்க ஊர்ல மட்டுந்தா இப்டி நடக்குது
ம் அதா நா இப்பதா நா கேள்வி பட்றே ம் புதுவிதமா இருக்கு ம் அப்ற கடயெல்லா நெறையா போடுவாங்க
ம் ஆமா ஆமா கோயில்ல வந்து கடையெல்லா நெறையா போடுவாங்க சாப்பாடு தருவாங்க நெறையா ஜூஸ்லா தருவாங்க
செரிங்க அப்ப நெறைய சொந்தக்காரங்கள கூப்டுவீங்க
நெறைய பேர் ஆமாங்க நெறைய பேர் வருவாங்க தோழி கூட்ட நெறையா இருக்கு இதுல அந்த ஊர்கோலனு வந்து ரோட்ல தா போவாங்களா
தெரிங்க
அதுல வந்து ரொம்ப கூட்ட இருக்கு வன் பஸ்ஸே நவுர முடியாது அது எ எப்டி சொல்லுவாங்கனா எல்லாரு சாமி கும்புட்றத விட அ அ எங்க பசங்க வந்து சாமி கும்புட்றது வந்து கூட்ட அதிகமா இருக்
ஓ செரி செரிங்க பரவால்ல ரொம்ப கிராண்டா நடக்குது
அதா அதா ஆமாம்மா கண்டிப்பா ஒங்க ஊர்லலா இந்த மாரி நடக்காதுங்ளா என்ன
ஆ எங்க ஊர்லலா இந்த மாரியெல்லா இருக்காது பட்டு் சாமி மரவனைன் சொல்லுவாங்க அந்த மாரி எல்லா வரு நீங்க சொன்னீங்கல அந்த இதுல எடுத்துட்டு வருவாங்க அப்டினு சொல்லிட்டு அதே மாரி எங்களுக்கு குதிரைல போகு சாமி ஆ அது சிவராத்ரி டைம்ல நா ரொம்ப கிராண்டா பண்ணுவாங்க விடிய விடிய வெளிச்சருக்குனு அதாவது முழிச்சிருந்து நெறய பூஜை எல்லா பண்ணுவாங்க சிவராத்ரியன்னைக்கு அந்த நாள் ஃபுல்லா நாங்க முழிச்சிருப்போ அப்றோ அடுத்த நாள் பாத்தீங்கனா அ அடுத்த நாளு அ தூங்க மாட்டோ பகல்லயு தூங்க மாட்டோ நைட்டு தூங்க மாட்டோ மொத்தமா ரெண்டு நாள் தூங்க மாட்டோ
ஆ
எங்ளுக்கு சிவராத் ராத்திரிக்கு அடுத்த நாள் தா வந்து ரொம்ப கிராண்டா நடத்துவாங்க பட்டாசு அதாவது இருக்கறதுலயே அதிக பட்டாசு வந்து அந்த ஊர் சைடுல தா அதிகமா வெடிப்பாங்க அந்த மாரி இருக்குங்க பக்கத் ஊர்ல இருந்து நெ றய ஆ பக்கத்து ஊர்ன்னா ஒரு பத்து பதினஞ்சு ஊர்ல இருந்து வருவாங்க அந்த பட்டாசு வெடிக்குறத பாக்கறக்காகவே எல்லா வகையான பட்டாசுகளுமே வெடிப்பாங்கங்க
ஆ
அதாது இப்ப பாத்தீங்கனா இப்ப வந்து நம்ம நார்மலா தீபாவளிக்கே வந்து நெறய பட்டாசு வாங்கறக் ஆரம்பிச்சுட்டோ
ஆமா
அதனால இப்ப சில சிலருக்கெலா அந்த பெருசா அது ஒரு விருப்ப இருக்குறது இல்ல ஆனா நாங்க சின்ன வயசா இருக்கு போதே இப்ப எப்டி பட்டாசு வெடிக்குதுங்க அதே மாரி வெடி வெடிப்பாங்க அப்பல்லா இந்த அளவுக்கு பட்டாசு இல்லைல்ல நம்ம என்ன அந்த பிஜ்லி சங்கு சக்கர புஷ்வான இதுதா லட்சுமி வெடி இதுதானுங்க நம்ம வெடிச்சிட் இருந்தோ ஆனா இப் ப்பதா கொஞசோ நாள்குள்ளதா வந்து பாத்தீங்கனா அந்த மேல போய் வெடி க்குற அந்த ஷார்ட் எல்லா நெறய கலர் ஃபுல்லா வந்துருச்சு நெறய டிசைனோட வருது ஆனா அப்ப பாத்தீங்கனா நா சின்ன வயசா இருக்கு போதே அப்பவே அங்க அந்த வெடி வெடிப்பாங்க
ஆ
ஆனா எந்த கோயில்லயுமே அப்டி வெடிக்க மாட்டாங்க ஆனா அந்த கோயில்ல அப்டி வெடிப்பாங்க ஆனாலு நெறய ஊர்ல இருந்து வருவாங்க இப்ப கொஞ்சோ கூட்ட கம்மியாயிடுச்சுங்க தோழி என்ன காரணம்னா அப்பெல்லா வந்து அந்த பட்டாசு பாக்கறக்காகவே வருவாங்க இப்ப அது வந்து நார் மல் ஆயிடுச்சு எல்லா திருவிழாவிலயு வெடிக் கிறாங்க அது இல்லாம தீபாளி வந்தா அவங்க அவங்க வீட்லயே அந்த பட்டாசு தெரியலங்க அதனால இப்ப கொஞ்சோ கம்மியா இருந்தாலு சாமிய பாக்குறக்கு நெறய பேரு வருவாங்க
சிவன் சாமிதான
ஆ சிவன் ஆனா சிவன் கோவிலுக்கு வந்து கிருஷ்ணர் போவாரு
விச்சுனர் போவாரா
ம் கிருஷ்ணர் போவாரு அப்டி ஒரு அப்ப இருந்து அது என்ன காரணம்ன்னு தெரியல ஃபஸ்ட் வந்து அது ஒரு என்னமோ ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க அது என்னன்னு எனக்கு கரெக்டா தெர்ல ஃபர்ஸ்ட் நாள் வந்து ரொம்ப அவசர அவசரமா போயிருவாரு பாக்க போறோ அப்டின்னு சொல்லிட்டு அப்பறோ அடுத்த நாள் வந்து வரவே மாட்டாரு அப்டியே அவங்க கொண்டுட்டு வருவாங்க அது இழுத்துக்கிட்டே போகுது அந்த கோவிலுக்கே இழுத்துட்டு போகு அது பாத்தீங்கன்னா ஒரு அர கிலோமீட்டர் கூட இருக்காது ஆனா அந்த தூரோ வரக்கு பாத் பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணி நைட்டு பன்னெண்டு மணில இருந்து ஒரு மணி காலைல ஒரு ஆறு மணி ஆகுங்க வர்றக்கு
எது எப்டி அப்டி கூட்டிட்டு வருவாங்க
அதுதா அந்த சாமி வந்து வரவே வராது
ஓ
திரும்பி போம்போது ஃபாஸ்டா போயிரு ஆனா போம்போது பாத்தீங்கனு வைங்க கண்ணு முழிச்சு முழிக்கிறதுக்குள்ள போயிரு அஞ்சே நிமிஷோ தா நம்மளா பின்னாடி போகவே முடியாது அங்கல்லா ஓடு ஓடுன்னு ஓடி போனாலு அந்த சாமி பின்னாடி போகவே முடியாது அவ்ளோ ஃபாஸ்ட்டா போயிரு
இப்போ சாமி அந்த சாமி நம்ம மனுஷே மாரி பண்ணிட்டே போவாங்களா
குதிரைல கொண்டு போவாங்க சப்பரம்னு சொல்லுவாங்க அதுல எடுத்துட்டு போவாங்க ஆனா ஃபாஸ்ட்டா இழுத்துட்டு போயிரு சாமியே இழுத்துட்டு போயிருக்கு அந்த கோவிலுக்கு அப்பறோ போயி அங்க எல்லா பூஜை எல்லா நடக்கு
ஆ
அதாவது பல்லயோ போடுவாங்க பல்லயோனா நெறைய சுண்டல்லா சேந்து போடுவாங்க அதாவது அங்க வந்து கொள்ளு அப்பறோ இந்த சிறுதானியத்தில இருக்கிற அது ஏதோ ரெண்டு மூணு சிறுதானியோ அப்றோ சுண்டக்கல்ல பச்சபயிறு இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு நா இது குடுப்பாங்க அப்றோ ஒரு ம் ஏதோ ஒரு ஸ்வீட் மாரி ஒரு ஒரு உருண்ட தருவாங்க பச்ச மாவா இல்ல அது என்னமோ மாவு கம்பு மாவுன்னு சொல்லி அத வந்து இனிப்பா குடுப்பாங்க அப்ப நாங்க அதெல்லா சாப் புட்டு ஜாலியா உக்காந்து பேசிட்டு அப்றோ சாமி கும்பிட்டு காலையில அதே மாரி ஆறு மணிக்கு வந்துருவோ அப்ப வந்து அங்க போய் ஒரு அந்த கோயில வந்து பங்க்ஷன் நடக்கு அத பாத்துட்டு காலையில ஆறு மணி க்கு வந்துருவோ அடுத்த நாள் தா நா சொன்னது பட்டாசுலா வெடிச்சி அதுக்கப்பறோ திரும்ப பாத்தீங்கன்னா அந்த சாமி வரவே வராது நம்ம கொஞ்சோ தூரோ வந்தா மறுபடி கொஞ்சோ தூரோ அந்த கோவில் இருக் இருக்கிற இடத்துக்கே இழுத்துட்டு போகு அந்த சப்பரத்துல அதுக்கப்பறோ பாத்தீங்கன்னா அப்றோ எப்டியோ ஒண்ணு கொண்டு வந்துருவாங்க அதுவு வெடிஞ்சிருங்க ஆறு மணி அப்றோ ஆறு மணி
நானு இத வித்தியாசமா கே கேட்ட
ம் அப்பறோ ஆறு மணி ஆயிருச்சினாதா வெடிஞ்சாதா அப்றோ கொண்டு வந்து அந்த கோவில்ல இறக்கி வைப்பாங்க அப்ற இறக்கி வச்சு அப்றோ எல்லா கொண்டு போய் உள்ள வச்சி மறுபடியு நாங்கல்லா சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு ஏழு மணி ஆயிரு ஏழு மணிக்கி ஏழு மணிக்கு அன்னதானம் போட ஆரம்பிச்சிருவாங்கங்க அங்க ஏன்னா ரெண்டு நாளா வந்து தூங்காமே இருக்கோல்ல வீட்ல வந்து யாரு சமைக்க முடியாது அப்றோ தூக்கமா வரு அனால காலையில ஏழு மணிக்கு அன்னதானம் போடுவாங்க நாங்கள என்ன பண்ணுவோனா எங்க வீட்டு பக்கத்திலயேதா அத போடுவாங்க அத வாங்கி சாப் போட்டு போய் படுப்போங்க படுத்தா அப்பா அன்னைக்கு நைட்டு தா எந்திரிப்போ மதியமலா எந்திரிச்சல்லா சமைக்க இல்ல மாட்டோ அப்டியே தூங்குவோ தூங்குவோ தூங்கிட்டே இருப்போ அப்றோ ஒரு ஆறு மணி போக்குல எந்திரிச்சு அப்போ அந்த கோயிலயே வந்து மஞ்ச நீரு அன்னைக்கு நடக்கு அப்போ மஞ்ச நீர் கலக்கி கொண்டு போவோ இப்டி தாங்க அங்க நடக்கு
வித்தியாசமா இருக்கு
ஆ கண்டிப்பாங்க
ம் ம்
செரிங்க உங்களோட பேசனதுல ரொம்ப சந்தோஷோ செரிங்க மீண்டும் அடுத்த பதிவில சந்திக்லாங்க நன்றி வணக்கம் நன்றிங்க